ஹலோ நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கீங்க
ஆ ஆமாங்க கொஞ்ச வேலையா இருந்தேங்களா அம் இப்பதா சம்மர்ல்லா முடிஞ்ச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் கொழந்தைங்களுக்காக வாங்குறதுக்கு இத ஸ்கூல் ஓபன் பண்ண போறாங்க ஸ்கூல் யூனிஃபாமல்லா வாங்கறதுக்காக அலஞ்சிட்டுருக்கோங்க அது மெட்டீரியல் வந்து கொஞ்ச பாத்து வாங்கணுலங்க இல்லாட்டனா க்ளாஸ் ஸ்கூலுக்கு கொழந்தைங்க போட்டு போறாங்க ஒரு வாரத்திலயே பாத்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ் எல்லா ஒரு மாதிரி பழசு மாரி ஆயிருது அப்டி ஆயிருச்சுன்னா அப்ரோ சீக்கிரமு கிழிஞ்சிருது அதனால சரி கொஞ்ஜோ எங்க பக்கத்து வீட்டுல சொன்னாங்க அந்த கடையில எடுத்தா கொஞ்ச துணி நல்லாருக்கு அப்டினாங்க சரின்னு சொல்லிட்டு அ துணியா அந்த கடையில ப ஸ்கூல் ஓப்பன் ஆயிருச்சுனாலே கொஞ்ச டென்ஷன் தானங்க கொழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணு அந்த ஸ்கூலுக்கு வேண்டிய புக்ஸ்சு ஒரு சில ஸ்கூல்ல குடுத்தர்றாங்க மத்ததெல்லா நம்ம வெளியில போயி ஒன் மந்த் அ புதுசா இப்ப அ சிக்ஸ் த் முடிச்சு செவன்த் போறாங்கன்னாலே அது புது புதுசா போறாங்கல்ல அதனால அவங்களுக்கு எல்லாமே புதுசா எடுக்க வேண்டியதா இருக்கு ஆ அப்றோ சேரின்னு சொல்லிட்டு அப்றோ பெரிய பொண்ணு வேற கொ சாரி வேணு கேட்டுருந்தா செரி ஆசப்பட்டு கேக்றாளே ஒரு நாலஞ்சு சேரீ வாங்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோ இந்த சேலம்ல இளம்பிள்ளை கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க
ஆ கேள்விப்பட்ருக்கங்க
அங்க பாத்தீங்கன்னா துணி
அங்க பாத்தீங்கன்னா கடைங்கள் துணி கட வந்து ஹோல்சேல்ஸ்ல வந்து மொத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய இருக்கு அங்க பாத்தீங்கன்னா இங்க இப்ப நம்ம ப நம்ம பகுதில வந்து ஆயிர் ரூபாய்க்கு விக்கிற சேலையே பாத்தீங்கன்னா அங்க இப்ப வெறு முன்னுரூபா நானுரூபாய்க்கு இருக்கு அப்டிங்கும் போது இப்ப ஒரு ஆ மேக்சிமம் நாங்க கல்யாணத்துக்குல்லா போ கல்யாணத்துக்குல்லா டிரெஸ் எடுக்கணுனா இளம்பிள்ளை போயிருவோங்க அங்க போய் ஏன்னா கல்யாண போது நம்மளுக்கு மட்டு எடுக்க போறத இல்ல புது பொண்ணு மாப்பள அப்றோ நம்மளுக்கு நெருங்கிய உறவினர்கள் யார் யாருக்கு இந்த மொற சீர்வரிச செய்யறவங்களுக்குல்லா அவங்களுக்குல்லா ஆ வேஷ்டி சட்ட சேல எல்லாத்துக்கு குடுக்கணு அப்டிங்கும் போது எப்டியு ஒரு நூறு சேல எடுக்கணு அப்டி நூறு சேல எடுக்கணுனா இதே நம்ம பகுதில எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சேலக்கி நூர்ரூபா கொறஞ்சது நூர்ரூபான்னு வெச்சுட்டா கூட நூறு சேல வாங்கும்போது நம்மளுக்கு எவ்ளவோ கா மிச்சமாகு காசு மிச்சமாகுன்றத விட பாத் த்தீங்கன்னா அங்க துணியு நல்லா இருக்கு நம்ம கடைங்களுக்கு எல்லாமே வந்து ஆ அங்க அந்த இளம்பிள்ளைலதா துணி அங்கிருந்துதா எல்லா நெறைய கடைங்களுக்குல்லா மொத்தமா வாங்கிட்டு வர்றங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பட்டுக்கெல்லா இளம்பிள்ளைனாலே கல்யாண பட்டுக்கு ரொம்ப பேஃமஸ் ஆனதுங்க அங்க நம்ம போயி சொல்லி நம்மளுக்கு இந்த மாரி வேணுனு சொல்லி பட்டு நெயிற எடத்துலயே நம்ம டிசைன் சொல்லி நெ இவ்ளோ ரேட்டு வரு இவ்ளோ ஆ இவ்ளோ காசு அப்டின்றத பேசி நம்ம நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நாமளே ரெடி பண்ணி நம்மளுக்கு இந்த கலர் வேணு இவ்ளோ ஜரிக வெச்சு வேணு அப்டின்னு சொல்லி நம்மளுக்கு புடிச்ச மாரி நாமளே டிசைன் சொல்லி அவங்கள்ட பட்டு சேல நம்ம சொல்ற டேட்டுக்கு அவங்க கொண்டு போய் கொண்டு வந்து குடுத்துருவாங்க அந்த மாரி ஸ்பெஷல்லா இருக்குது இன்னொன்னு இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா நெறைய இந்த மாரி இளம்பிள்ளைன்னு எடுத்துக்கிட்டாலே சேலைங்களுக்கு தா ரொம்ப ஃபேமஸ்சு அந்த பக்கோ எல்லாமே இப்ப நம்ம சைடு எல்லா விவசாயோ என்ன விவசாய பண்றாங்க கம்பெனிக்கு வேலைக்கி போறாங்க பால் வியாபார பண்றாங்க இந்த மாரி நெறைய பண்றாங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே வந்து இந்த கைத்தறி வேலையிலதா இருக்காங்க ஒன்னு கட வெச்சிருக்காங்க இல்லேனா கைத்தறி இந்த மாரி நெசவு இந்த மாரிதா பண்றாங்க நெசவுன் சொல்லவுந்தாங்க ஞாபக வருது இந்த கா அ கதர் துணிகள்லா ரொம்பவே நம்ம பொழக்கத்துல இல்லாம போய்ருச்சி இப்பயெல்லா யாரு இந்த காட்டன்ல விரும்பறா இப்ப எல்லாருமே நம்ம பாரம்பரியமான தமிழ் நம்ம ஆ வெளிநாட்டுக்காரங்கல்லா தமிழ்நாடுனா ஒரு பாரம்பரியமான இது தமிழ்நாடுனாலே ஒரு மதிப்பு மரியாத வெச்சிருக்காங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஆங்கிலேயர்களோட பழக்க வழக்கத்துக்கு போகுது
ஆமா ஆ நா சுடிதார் போடுவங்க அதுக்கப்றோ வந்து சேரி கட்டுவே அவர் பாத்தீங்கன்னா நைட் ட்ரஸ்லா வந்து போடுக்காங்க இப்ப பாத்துட்டீங்ன் நெறைய கடைல சம்மர் ஆஃபர் போட்ருக்காங்க நைட் ட்ரஸ் போட்ருக்காங்க அப்பறோ வந்து டாப்பு அண் க்ராப் டாப்பு அதுலா ரொம்ப மெட்டீரியல்லா இப்பல்லா ரொம்பவே மெட்டீரியல்லா நல்லாருக்குங் இப்ப குண்டா இருக்கவ்ங்கல்லா ரையான் மெட்டீரியல் பொல்லாங்க அதுக்கப்றோ காட்டன் காட்டன் ஃப்யூர் காட்டன் ஃப்யூர் காட்டன் சொல்றாங்க ஆனா இந்த காட்டனுமே இந்த வெய்லுக்கு ரொம்பவே கம்ஃபடபிளாவே இல்லீங்க ரொம்பவே காட்டன்லா பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்த்து வேக்கற வேர்க்கறவுங்களுக்குலா ரொம்ப கஷ்டந்தானங்க இப்ப லெகின் யூஸ் பண்றதுக்குங்க போசாம ஸ்ட்ரெய்ட் ஃபேண்ட்டுன் இப்ப வந்துருச்சு பாத்து க்கோங்க அது யூஸ் பண்லா அப்பறோ இந்த பலோசோஸ்லா யூஸ் பண்லா ரொம்ப நல்லதுல்லங்க இந்த மாரிலா லூஸா ஃபேண்ட்டு போட்டாலே வந்து ரொம்ப இதா இருக்கு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா மேக்ஸ்மம் வந்து நைட்டி தாங்க நம்மளுக் கம்ஃபட்னா ட்ரஸ் ஸுன்னா வந்து நம்மளுக் நைட்டி தா என்னங்கறீங்க அந்த நைட்டி தான
ஆமாங்க அது உண்மதா ஆனா அந்த காலத்துலலா இப்ப இது வந்து நம்ம சுடிதார்லா போட்றோங்க இருந்தாலு அந்த காலத்துல பாரம்பரிய ஆ ட்ரஸ்ஸுன்றது வந்து நம்மளுக்கு ஒரு அந் அந்த காலத்துல வந்து சே அந்த காலத்துல உள்ளவங்க பெரியவங்க வந்து எது பண்ணாலு நம்மளோட சய்ன்ட்டிஃபிக்காவு பாத் தீங்கன்னா அதுல வந்து ஜாய்ண்ட் ஆகு நம்ம ஒடம்புக்கு நல்லதாவு இருக்கு பெரியவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எதோ சய்ன்ட்டிஃபிக் வகைல நம்ளுக்கு ஒத்து போகு ஏ எப்டின் சொல்றன்னா சேல இப்ப நம்ம யாருமே கட்றதில்ல ஆனா சேல கட்றதுனால நம்மளுக்கு அவ்ளோ நன்மைகள்ருக்குங்க உங்களுக்கு தெரியுங்ளா
ஆ கண்டிப்பாங்க நாலா வந்து சுடிதாரு தா அதிகமா போடுவே ஆனா சேரி கல்யாணமான புதுசுல எனக் சேரியே கட்ட தெரியாதுங்க ம் ரிலேட்டிவ்ஸ்ஸு அப்பறோ பக்கத்து வீட்ல அவ்ங்கதா கட்டித்தர்ணு அப்பயே நானே இருந்துட்டு நானே யோஸ்ச்சே ஏ நம்மளே சேரி கட்டி பழக க்கூடாது ஒரு ஒருத்தரு எதிர்பாத்துட்ருக்கறக்கு நம்மளே கட்டிக்கலா அப்டின் சொல்லீட்டு இது பண்ணீட்டு நானே கட்ட பழகுனே இப்ப பாத்தீங்கன்னா நா பத் து பேர்த்துக்னாலு இன்னோரு ஃபம்க்ஷன் போனானா ஒரு பத்து பேர்த்துக்னாலு தாராளமா கட்டி குடுத்துருவேங்க அந்தளவுக்கு பழகிட்டே சேரி தாங்க நம்ம பாரம்பரியோ நெஜமாலுமே அப்ப பாத்துட்டீங்கன்னா அந்த காலத்துலெல்லா கொசுவு வெச்சு இத்தன கொசுவு வந்து எட்டு மடிப்பு சேல அப்டி இப்டில்லா சொல்லுவாங்க அதெல்லா என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இப்ப இந்த சேரீ கட் ஏ அவ்ளோ கஷ்டமாருக்கு ஆனா அந்த எட்டு மடிப்பு சேல அந்த இதெல்லா எப் புடிதா கட்டுனாங்களோ பெரியவங்க இப்ப பாத்துட்டீங்கன்னா எங்க வந்து எங்க ஊர் சைட்ல பாத்துட்டீங்கன்னா அ கீழ வந்து சாரீ இன்னொரு பிட்டு துணியா இருக் க்கு மாராப்பு வந்து வேற டிரெஸ்ஸாருக்கு அது அந்த மாரி ல நறைய இருக்குங்க சேரீலயே ந நறைய டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா ஆஃப் சேரீ அப்பறோ வந்து இந்த சேரீ நம்ம நார்மல் சேரீ அப்ப ஜெருக வச்ச சாரீ இப்பல்லா ரிசப்ஷனுக்கு மேரேஜுக்கு ஒரு சாரீ பட்டு சாரீ ரிசப்ஷன் க்கு இந்த மாரி சாரீ இப்பெல்லா யாருமே கிராண்டா இருக்கறது இல்லைங்க ஃபேன்சி சாரீ தா அது ரிசப்ஷனுக்கு இந்த மாரில்லா எடுக்கறது இப்ப ரீசன்டா ரிலேட்டிவ்ஸ் கல்யாணோ வந்தது போய் எடுத்துட்டு வந்தாங்க நல்லாருக்கு கம்மி வெலயாவு இருக்கு தரமாவுமிருக்கு நல்லாருக்குங்க சாரீயெல்லா அப்பறோ பாத்துட்டீங்கன்னா ம் சுடிதார்ஸ்ல்லாம் பாத்துட்டீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு டூ பீஸ் செட்டு அந்த மாரிலா நல்லாருக்குங்க சடிதார்ஸ்லா இப்ப சேரீல்லா எங்கிங்க யாரு கட்றா சேரீல்லா எல்லாருமே சுடி டிதாரு அப்பறோ இந்த மாரி தான போறது
ஆமாங்க இப்ப ஆடி மாசோ தள்ளுபடி போடுவாங்கங்க தள்ளுபடியிலதா நா எனக்கு சுடிதார்ல்லா‌ஒரு இப்ப தள்ளுபடியில போடும் போது பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டிரெஸ் எடுத்து வச்சுப்பே முன்னயெல்லா பாத்தீங்கன்னா நம்ம எப்யாவது ஒரு டைம் ஏதாது நோம்பி தீபாவளி பொங்கல் இது மாதிரி வந்தாதா ட்ரெஸ் எடுப்போ இப்பெல்லா பாத்தீங்கன்னா அப்பிடி கெடையாது நெனச்சா போய் துணி எடுத்துட்டு வந்துருவோ ஏன்னா அப்ப வந்து அப்பருந்த ஆ காலகட்ட வேற இப்ப இருக்கற காலகட்ட வேற அதே மாரி அப்பெல்லா வந்து ஏதோ ஒரு தீபாவளி பொங்கல்னாதா நம்ம இட்லி தோச இதெல்லா செய்றோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம சாப்பாட்லயே அதா சேத்துக்குறோ அது மாதிரி இப்ப டிரெஸ்ஸுமே வந்து முன்ன எல்லா பாத்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி இப்பிடி எடுத்தவங்க இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுமா இல்ல ஒரு ஊருக்கு போகணுமா ஒடனே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோ ஏன்னா அந்த அளவுக்கு நாகரிகமும் வளர்ந்துருச்சு நம்ம அந்த நாகரிகத்துக்கு ஒத்து போற மாரி இருக்கறதா இருக்கு அதே மாரி இப்ப அந்த சேல கட் றது பாத்தீங்கன்னா ரொம்ப கெறைஞ்சிருச்சு ஏன்னா சேல கட்ணுன்னா டைமாகு கட்ட தெரியலன்னு சொல்லி வரு இதே பாத்தீங்கன்னா சுடிதார்னா ஒரு ஃபைவ் செகண்ட்ல போய் குளிச்சுட்டு வந்தோமா டிரெஸ்ஸ மாத்தனமா அப்டின்னு போயிரு அதனால இப்ப எல்லாருமே வந்து ட்ரெடிஷனல் அப்டின்னா மட்டு தா வந்து சேரீயே கட்றோ ஆனா அந்த சேரீ கட்றதோட நன்மைகள் எல்லாமே இப்ப நம்ம தமிழ்நாட் லதா ஃபாரின் கல்ச்சருக்கு மாறிட்டுருக்கோ ஆனா ஃபாரின்ல இருக்கவங்கள நம்ம தமிழ்நாட்டு அ கல்ச்சருக்கு மாறிட்டுருக்காங்க
ஆமாங்க கண்டிப்பா உண்ம அதுதா இப்ப பாத்துட்டீஙன்னா நானே எடுத்துக்கலா என்னயவே எடுத்துக்கலா பாத்துக்கோங்க எனக் சாரீ கட்றது புடிக்கு ரொம்ப புடிக்கு ஆனா இருந்தாலும் நா சுடிதார் தா போடுவேங்க எனக்கு கம்பர்ட் எதுவோ நம்ம டிரெஸ்ங்குறது எதுக்கு போறது நம்ம கம்பர்ட்க் போறதுதானங்க அப்ப நம்ம சுடிதார் போறது தானே நல்லது எனக்கு வந்து இப்ப சுடிதார் கம்ஃபர்டபுளா இருக்கு அனால நா சுடிதார் போட்றே அப்றோ சிலருக்கு சாரீ இன்னயுமே சாரீ கட்டிட்டு இருக்கவங்களு இருக்காங்க நைட்டு தூங்கும் போது கட்றவங்க இருக்காங்க வேலைக்கு போறவங்களு கட்றவங்க இருக்காங்க ரெகுலரா சேரீ கட்றவங்களு இருக்காங்க சில பேர்லா நைட்டு வந்து அ பேரம் பேத்தி எடுத்துட்டோ அப்டில்லா இருக்கவங்க சாரீயே தா கட்டிட்டு இருப்பாங்க இல்லைங்ளா அப்பறோ பாத்துட்டீங்கன்னா வந்து இப்ப நெறயா ஆஃபர்ஸ் போட்ருக்காங்கங்க நெறையா கடையல நெறையா ஆஃபர்ஸ் போட்ருக்காங்க சம்மர் முடியறக்காக இந்த காதி காட்டன் அப்டின்னு ஒரு மெட்டீரியல் வந்துருக்குங்க அவ்ளோ அருமயா இருக்குங்க இந்த வெயிலுக்கு வேர் பன்னா அவ்வளோ அருமையா இருக்குங்க ரொம்ப நல்லாவும் இருக்கு வேணா கடைய போய் நீங்க விசிட் பண்ணி பாருங்க செரிங்களா செரி டிரெஸ் எடுக்க போற மாரி இருந்தா என்னைய கூப்டுங்க சரிங்களா கண்டிப்பா கூப்டுங்க சரி இப்ப எனக்கு கொஞ்ச வேல இருக்கு நா கூப்ட்டுங்களா அப்பறோ
ஆ சரிங்க கட எனக்கு தெரியாது அதனால நா போகும்போது உங்களுக்கு கால் பண்றேங்க
ஆ செரிங்க வக்கிறே
ஆ செரிங்க